ஆ சொல்லுங்க கேக்குதா ஆ எனக் கேக்குதுங்க
என்ன பண்றீங்க
சும்மாதாக்கா இருக்கே நீங்க என்னக்கா பண்ணிட்டீங்க
நா சும்மா தா
சேரிக்கா சாப்ட்டாச்சா க்கா இல்லக்கா இனிமேட்டுதா நீங்க
ம் நா சாப்ட்டே
என்னக்கா சாப்பிட்டீங்க
நா வந்து ரசமு சாப்பாடு சாப்பிட்டே
அப்டியாங்க்கா சரிக்கா உங்களுக்கு ரச செய்ய வருமாக்கா
சரி நா பிரியாணி எப்டி செய் செய்யறது சொல்றே கரெக்டா சொல்
சரிக்கா ஆ செரி சொல்லு நல்லா பெருசா சொல்லுங்க சரியா
செரிங்க ஆ சொல்றே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குண்டா எத்துக்கிட்டு எண்ண போடணு எண்ண போட்டு பட்டை லவங்கம் ஏலக்கா பட் ட லவங்கம்
அதுலங்க என்ன போடுனு சொன்னீங்கள உங்கள எடுத்து போட்ரணுமான்றால
எண்ண போட்டு அப்பறமா வந்து பட்டை லவங்கம் ஏலக்கா போட்டு வதிக்கிட்டு அப்பறமா வந்து கட் பண்ணி வச்சு கிற வெங்காயத்த போட்டு நல்லா வதகிறணு
செரி வெங்காய எ எத்தனை வெங்காயம் போடனு அத சொல்லவே இல்லயே
இப்ப வந்து அ ஒன்றரை கிலோக்கு ஒரு கிலோ வெங்காயம் போடணும் சரியா
சரிங்க எனக்கு இன்னு டவுட்டு ஒன்றரை கிலோ சமைச்ச அதுல எத்தன பேருங்க சாப்பிட முடியு
ஒன்ற கிலோ சமைச்சா ஆறு ஏழு பேரு சாப்பலா ஆ நல்லா ஆஹ்ஹா சாரி நீங்க வந்து நல்லா சாப் நல்லா சாப்பிடற அப்பா என்ன சொல்லவே விடாதீங்க லாஸ்ட் வரைக்கு நல்லா சாப்படறவங்க இருந்தா வந்து ஆ ரெண்டு பேரு செரியா இல்ல எனக் கு அவ்வளவு சாப்பிட மாட்டேன்னா நாலு பேரு செரியா என்னா அந்த பட்ட லவங்கம் எல்லா வதக்க பிறகு கட் பண்ணி வெ ச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணு அது மெரூன் கலர்ல வந்துரணு அப்புறமா வந்து உங்க இஷ்டோ அதெல்லா அவங்க இஷ்டோ
இல்ல பிரியாணியில சாப்பிட்டா வெங்காய வெங்காயம் வரும்ல அது கேட்
இல்லைங்க உங்க இஷ்ட தா நீங்க வதக்கறத பொறுத்து தா இருக்காது அப்புறமா வந் து அப்பறமா வந்து
தெரிஞ்சிருக்கு ம் சொல்லுங்க
வந்து இது என்னது அது தக்காளி தக்காளி ஆ இஞ்சி பூண்டு போஸ்ட்டு அப்றமா வெங்காயம் வ வெங்காயம் வதக்கிட்டு நீங்க கொழுப்புறீங்க எனக்கு நடு நடுவ்ல கேட்டு அதுவு கூட ஒரு டவுடா உங்களுக் வெங்காயம் எப்டின்னு நறுக்குனாலு நீங்க வதக்குறத பொறுத்து தா இருக்கு
அப்டியா
அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்
ம்
அது போட்டு நல்லா வதக்கிட்டா அதெல்லாம் நல்லா மெருன்னா ஆயிடு ஸ்மூத்தா ஆயிடு அப்புறமா வந்து வெங்காய் அ தக்காளி போடணு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா உப்பு மெள கா ஆ இது ஆ ஏய்
ஏய் யா ஏய்
இவனா
அப்படின்னா தயிர்
இருங்க இருங்க இருங்க உப்பு மெளகா மஞ்சத்தூளு தனியா அப்புறமா வந் து ஆ கரம் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்ச தயிரு ரெண்டு கொஞ்ச தயிரு அப்புறமா வந்து ஆ
மல்லித்தூள்
இருங்க நா சொல்ற
ம் சத்தம் சொல்லுங்க
அப்புறமா வந்து லெமன் இருக்குல்லங்க அது எலுமிச்ச பழம் போட்டு அந்த அந்த சாதம் அந்த சாதம் சொல்ல அது கொஞ்சம் போட்டு அப்புறமா வந்து என்ன பண்ணணும்னா அது நல்லா இதயிட்ணு நல்லா மிக்ஸ் ஆயிட்ணு நல்லா மிக்ஸ் ஆயிடணு அப்புறமா கறி கறி ந அப்படி இல்லன்னா அ இது என்னது இது எறா இறானா இறா கறினா கறி சரியா ரெண்டுமே நல்லா இருக்கு என்ன கேட்டீங்கன்னா ரெண்டுமே நல்லா இருக்கு
இறா போட்டா கொஞ்சோ ஸ்வீட் ஆகிடோல பிரியாணி
இல்லங்க அந்த மாரிலா இல்ல அது போட்டு இப்ப சிக்கன் வச்சுக்கோங்க சிக்கன் எல்லா நல்லா வாஷ் ப பண்ணி வச்சுக்கணு கொஞ்ச மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணு ஏன்னா ஸ்மெல் வராது அதுக்கப் பறமா என்ன பண்ணு பிரியாணி வந்து நல்லா இத ஆயிடு அப்றமா வந்து ஆப்ஸ் அரிசி இருக்குல அது தனியா இது வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்றமா வந்து அது
ம்
அதுல தண்ணி போட்டு வச்சுக்கணு
ம்
அப்பறமா வந்து கலர் ஆ இது அந்த வதுக்கோல தண்ணி
ம்
அ ம் அப்பறமா வந்து கறி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரோ அப்பறமா வந்து விசில் அடிக்கணுங்க சிக்கன்னா விசில் அடிக்க தேவல்ல விசில் குக்கர்ல போட்டு விசில் அடிக்ணு சிக்கன் இருந் தா அது தேவ இல்ல பீஃபு இல்ல மட்டனு இருந்தா அது தேவ விசில் ரெண்டு மூணு விசில் தேவ
நீங்க ஒட்டகம் கறி சாப்ட்டுருக்கீங்களா
இல்லங்க கேளுங்க அப்புறமா வந்து என்ன பண்ணோ அந்த
ம்
அது சிக்கனோ இல்ல பீஃபோ மட்டனோ போட்டு அப்புறமா அந்த அரிசி போட்டு மூட வெச்சுட்டெடுக்கணு அப்புறமா வந்து கொஞ்சோ அரிசியெல்லா நல்லா வே வெந்துருல அ ப்ப நம்ப வந்து கலரு போட்ட தண்ணில கலந்து கொஞ்சமா ஊத்துனு ஊத்தி கலக்கி விட்டு ஆ அ து வந்து தம் போடணு செரியா நல்லா பொக பொகயா வரணு அது அப்புறமா அது வந்துரு நல்லா நீங்க என்ன தெரிமா பண்ணு அ வெங்காயம் மாரி ரொம்போ சு குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சுட்டு அப்புறமா வந்து அது கூட வந்து ஆ வெள்ட்ரிக் க்கா கொஞ்சோ கட் பண்ணி வெச்சுக்கிட்டு அப்புறமா வந்து தயிரு உப் பு போட்டு நல்லா இது பண்ணி ஃப்ளேவரா இருக்கு அது சாப்ட்டா அப்புறமா வந்து கொஞ்சு ஸ்வீட் செஞ்சுக்கணு அந் ஸ்வீட் சாப்ட்டா பிரியாணி சாப்ட்டு நல்லாருக்கு அப்புறமா வந் து அவ்ளதா
அவ்ளதானா செரி செரிங்க
நா சாம்பாரு எ சி சாம்பார் சொல்ற நா ரசம் எப்படி செய்யறாங்க சொல்லவா
ம் சொல்லுங்க
ஆம் ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு ப ச்சா மொளகா கொஞ்சு கொத்த மெல்லி அப்பறமா வந் து கொஞ்சு சீரக தூள் அ சீர அ சீரா அப்பறமா வந்து து கொஞ்சோ ஒ இன்னாதது கால் எது சொல்லுவாங்க மெளகு மெளகு கொஞ்சு மெளகு அ ப்பறமா வந்து ஆ என்ன போடுவாங்க ஆ கொஞ்சு மெளகு ரெண்டு கா ரெட் ரெண்டு பச்ச மொளகா அப்பறமா வந் து சீர அத் சீரா அப்பறமா கொஞ்சு மல்லி அதெல்லா போட்டு நல்லா அரச்சி எடுத்து வச்சுக்கணு ஆஹா அத் அப்பறமா கொஞ்சு எண்ணெ போட்டு கருவேப்பில்ல போட்டு
கொஞ்சோ இது போடுவாங்கல்ல இன்னாதது
போடுவாங்க
ம்
இருங்க நா சொல்றது கேளுங்க அ ப்பறமா புளி இதுங்கித புளி புளி புளி தண்ணி அய்யியோ ரசத்துல தேங்காவா
லைட்டா போடுவாங்கல
இல்லப்பா அ அப்பறமா வந்து கொஞ்சோ புளி தண்ணி அதுல வந்து ஒரே ஒரு வ அ தக்காளி போ ட்டு வெச்சிப்பாங்க அப்பறமா ஒரு பிளா ஒரு பா ஒரு
ம்.
இல பேன்ல வந்து கொஞ்சமா என்ன ஊத்திட்டு அந்த கருவப்பில்ல கொஞ்சோ வந் து மெ அ அது என்னது பாயாசுரோ கடுகு செரியாம் கொஞ்சோ கடுகு
ம்
கொஞ்சோ கருவப்பில போட்டு பட்டு புட்டுன்னு அ அது சவுண்டு வரு அப்பறமா வந் து அந்த நாங்க அரிச்சி வெச்சிருப்போல்ல அது கொஞ்சோ போட்டு என்ன பண்ணு தண்ணிய ஊத்தணு அ புளி தண்ணி இருக்குல்ல அது. நல்லா மசிஞ்சு அது சாறு மட்டு சாறே மட்டு ஊத்தணு. அப்பறமா கொஞ்சோ தண்ணி உட்டு உப்பு கொஞ்சமா போட் டு நல்லா கலக்கி விட்டு அது கொதி வந்தப் பிறக்கு எடுத்து வெச்சிர்ணு அதுதாஸ் ரசம்.
அப்படியாங்க செரிங்க எனக்கு சேண்ட்விச் செய்ய தெரியு டிஃப்ரெண்ட்டா.
ஃபேன் சேலெட்டா
தேன்வெஜ்
போ உங்குளுக் நீங்க சேலெட் சாப்டே இருக்கிங்களா?
ம் சாப்ட்ருக்கேங்க.
எப்பிடி எ எங்க சாப்ட்டுருக்கீங்க?
நா ஹோட்டெல்ல சாப்ட்டுக்கே.
இவ் எந்த ஹோட்டல்ல? இப்போ நீங்க ஒர் ரெண்டு ஹோட்டல்ல சாப்ட்ருக்கிங்களா இல்ல ஒரு ஹோட்டெல்ல சாப்ட்ர்
ரெண்டு மூணு ஹோட்டல்ல சாப்புருக்கே. காப்பர் கிச்சன் தெரியுமா?
இல்ல நறிய் நல்லா இருக்குன் சொல்லி பெஸ்ட்டு சொல்லுவீங்க. எந்த ஹோட்டல்? எ எப்பிடி இருந்துச்சு?
நல்லா ரிச்சா இருஞ்ச்சுங்க அது.
என்னாது என்னா ஃபிளேவர்ல நீங்க ஆடர் பண்ணீங்க. சிக்கனா இல்ல வெஜ்ஜா இல்ல எப்
வெஜ் வெஜ்ஜுல சாப்ட்டோ. ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல ஃப்ரூட்ஸ் அதுல ஒன்னு வாங்கணு ஆமா ஃப்ரூட் சாலேட். தெரியாதா?
நா அது கேக்கலங்க.
அ
வட மாரி இருக்குமே.
வர மாரி இருக்குமா?
வட வட.
அந்த மாரி சாமியாவா?
கட்லெட் சொல்லுவாங்களே.
கட்லெட் தெரியு கட்லெட்டு.
அதா கேக்குறே
அது எப்டிங்க சேலட் ஆகு சேலட்னா பச்ச காய்கறி அப்டி இருக்குல அந்த மாரி சொல்ற பச்ச காய்கறி
கட்லட்
ஆ சாப்ட்ருக்கேங்க
எந்த ஹோட்டல்ல சாப்ட்டு இருக்கேன் உங்களுக் பிடிச்ச ஹோட்டல்
ஆ வீட்ல சாப் பீஃப்ல கறி வடைய தான கேக்குறீங்க
ஆமாங்க
அ ஏ இதுல புளியந்தோப்புல ஏ ஒன் ஸ்டால்ன்னு இருக்கு பீஃப் ஸ்டால்ன்னு அங்க நல்லாருக்கு அங்க சாப்ட்ருக்கே கடி வட அதுக்கப்றோ ட்ரிப்ளிகன் இருக்குல
ஆமா
அங்க வாதம் மார்க்கெட் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆதம் மார்க்கெட் அங்க ஒன்னு இருக்கு சரியா அந்த வில மூண்ட்ரோட் பின்னாடில இந்த சைட்ருக்கு பீஃப்காக அங்க நல்லாரு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க செரிங்க நம்ம நேரம் முடிஞ்சிடுச்சு
ஆ செரிங்க